நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க பேசியே ரொம்ப நாளாச்சு
ஆமா ஆமாம் தோழி எதனால வந்து பாத்தீங்னா கடந்த ஒரு ஒரு வாரமா வந்து பாத்தீங்னா ஆ என்னோட பிறந்த நாள் வந்து பாத்தீங்னா நாங்க அது கொண்டாட்றதுக்காக ஒரு கடந்த ஒரு ஒரு வாரமா வந்து பாத்தீங்னா இந்த துணி ஆடைய எடுப்பதற்கு அதுக்கான ஒரு பொருள் வாங்குவது க்கு என்று ஒரு ஒரு ஒரு வாரமா கொஞ்சோ ஏனா இப்ப ஒரு ஆடை வந்து பாத்தீங்கனா நம்ம வந்து ஒரு டெய்லர் கிட்ட நம்ம தைக்க குடுத்துருக்கோ அப்டின் பாத்தீங்னா இந்த தேதில குடுக்குறன் தா சொல்றாங்க தவிர அந்த தேதியில் குடுக்காமல் கொறைந்தது ஒரு ரெண்டு மூணு தடவயாச்சு நம்ம நம்ல அலைய வச்சட்டு தா நம்ளுக்கு வந்து பாத்தீங்கனா அந்த ஆடைய வாங்றதுக்குள்ள நம்ளுக்கே போது போதுன்ற அளவுக்கு நம்ளுக்கே ஆயிடுது ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு நம்ம சொல்லிதா குடுப்போ இது என்னோட பிறந்த நாள் வந்து இந்த கிழம வருது நீங்க அதுக்காக இந்த ஆடைய வந்து பாத்தீங்னா நல்லா அழகா ந சொன்ன மாதிரி நீங்க தைத்து குடுங்கள்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட நம்ம வந்து சொல்லிட்டுதா வருவோ அது வாங்குறதுக்குள்ளயே ஒரு பாடு ஆகுது இல்ல வாங்கிட்டு வந்ததுக்கு அப்ற அதுல வீட்ல நம்ம அணியு போது வந்து பாத்தீங்னா அதுலியுமே வந்து பாத்தீங்னா எதாவது ஒரு குறைபாடு இருந்துகிட்டு தாருக்கு ஒன்னு கை லூஸாருக்கு அப்டி இல்லனா வந்து பாத்தீங்னா எதாவது ஒரு சைடு வந்து பாத்தீங்னா ஒழுங்கா தைச்சிருக்க மாட்டாங்க அத மறுபடியு நம்ம எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட வந்து இது நின் நின்னுட்டு நம்ம இது வந்தாங்க தைச்சு நா பொறுமையா கூட நா நின்னு நா அவங்களுக்கு வாங்கிட்டு நா போறே அப்டின் சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இருக்கிறதுக்குள்ள அதுக்கே போது போது என்று ஆயிடுச்சு தோழி அதனாலதா கடந்த ஒரு ஒரு வாரமா வந்து பாத்தீங்னா உங்ககிட்டயுமே வந்து உரையாடுறதுக்கு எனக்கு வந்து நேரொ இல்லாம போச்சு இப்ப கை நேத்துதா வந்து பாத்தீங்னா என்னோட பிறந்த நாள் வந்து பாத்தீங்னா ரொம்பவே சிறப்பாக வந் து நாங்க கொண்டாடினோ என்னோட என்னோட வீட்டிலந்து பாத்தீங்னா என்னோட பெற்றோர்கள் கூட எல்லாருமே வந்தாங்க அந்த அந்த பிறந்தநாள் வந்து பாத்தீங்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்னா இந்த பிறந்தநாள் வந்து பாத்தீங்னா வெகு விமரிசியா ரொம்பவே சிறப்பாதா கொண்டாடுறங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கு எனக்கு வந்து பிறந்த நாள்ன்றது வந்து பொறுத்த வரைக்கு அது நம்ம ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறது தவிர காலையில் வந்து பாத்தீங்னா எல்லோரு வந்து பாத்தீங்னா இப்போ நம்ம ஒரு கோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு வழிபாட்டு வழிபாடு பண்ணிட்டு அன்னைக்கு பொழுது தே வந்து பாத்தீங்னா நம்ம தொடங்கும் போது கண்டிப்பா அந்த நாள் வந்து பாத்தீங்னா இனிமையாக தாருக்கு இப்ப ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து நறைய வந்து பாத்தீங்னா இப்ப இந்த கேகே ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்னா ரெண்டு மூணு வாட்டி வந்து வெட்றாங்க அத தவிர வந்து பாத்தீங்னா வெளில போய் இப்போ ஆ சாப்புட்றதுக்கு ஒரு செலவு அழிக்கிறாங்க அத தவிர ஊர் சுத்துவதுக்கு ஒரு செலவு அழிக்கிறாங்க இது எல்லாமே சேந்து வந்து பாத்தனீங்கன்னா ஒரு நாளு கூத்துக்காக நம் ஒரு மாதம் சம்பளமே வந்து பாத்தீங்னா எல்லாருக்குமே வந்து பாத் தீங்னா அது பரி போகுது என்ன பொறுத்த வரைக்கு ஆனா ஏ என்ன பொறுத்த வரைக்கு என்னோட பிறந்த நாள வந்து பாத்தீங்னா ஆ காலை பொழுதில் கோவிலுக்கு வழிபட்டுட்டு அதுக்கப்ற மாலை பொழுதில் வந்து என் குடும்பத்தோட செலப்ரேட் பண்ணும்போது எனக்கு அத கொண்டாடம்போது அதுல இரு க்க சுகம்னு பாத்தீங்னா எனக்கு இதுவே போதுன்ற மாரிதா எனக் என்னோட இதுல க கருத்து என்னோட கருத்து வந்த பாத்தீங்னா இவ்ளோதா ப பிறந்தநாளு ன்றது நம் உற்றார் உறவினர் கூட நம்ம சிறப்பாக நம்ம நா நா நாளை வந்து பாத்திங்னா நம்மளால முடிந்த அளவு யாரருந்தாலு சரி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நமளால முடிந்த அளவு நம்ம ஏதாவது ஒரு முடிந்தால் பிரியாணி அப்டி இல்லனா அந் சாம்பார் சாதம்கூட அவங்களுக்கு குடுத்து அவங்களுக்கு வயிறு நறைய அவங்களுக்கு நம்ப சாப்ட்டு அனுப்பும்போது அவங்க நம்புளுக்கு வாழ்த்துறாங்கல அதுதா கண்டிப்பா அந்த ஒரு வருடம் ஆ நாளே வந்து பாத்தீங்னா நம்மளுக் கு இன்னு மிகவும் சிறப்பாக போகும் ஏனா நம்ப உறவினர்கள் வந்து நம்பள வாழ்த்தும் போது ஆ நல்லா இருமான்ற அந்த ஒரு வார்த்த அவங் அவங்ககிட்டந்து சொல்லும் போது கண்டிப்பா நம்புளுக்கே ஒரு நெகிழ்ச்சி வரும் நம்ம ஒரு பெரியரு பெரிய பெரியவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு வாழ்த்து வாங்கிருக் கோ இத தவிர நம்பளுக்கு வேற என்ன வேணுன்ற மாரி தா தோணு ஆனா இப்பருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்னா தோழி நறைய பேர் வந்து பாத்தீங்னா ஏன் என்னோட என்னோட தோழி என்னோட நண்பர்கள் கூட வந்து பாத்தீங்னா அந்த ஒரு நாள் செலப்ரேஷன் அந்த கொண்டாட்டத்துக்காக எதுக்காக எல்லாரு வந்து பாத்தீங்னா இப்ப இருக்க இதுக்கு வந்து பாத்தீங்னா இந்த மாளுன் சொல்றாங்க அத ஒரு நாள் ஃபுல்லா போய் அங்க போய் அங்க விளையாடுறதுக்கு நறைய ஒரு திடல் மாரி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்னா அதுல போனாவே நம்மளுக்கு போதும் நம்மளோட பாதி சம்பளமே அதுல கரைந்து போயிரு அதுவே அந்த ஒரு எப்டி கரையுதுன்றது கூட நம்புளுக்கு தெரியாம நம்புளுக்கே அதுல போனதுக்கு அப்ற ஒரு ஆர்வம் ஆயிருது ஏனா நானு வந்து பாத்தீங்னா ஒரு ஆ ரெண்டு மூணு தடவ நானுமே அதுல போயிருக்கே அதுல போம்போது நம்புளுக்கே அறியாமல் இப்போ நம்ம கொழந்தைங்கள் தா விளையாட்றாங்க ஆனா நம்ளே அறியாமல் பாத்தீங்னா நம்புளுக்கே வந்து பாத்தீங்னா அது நம்ளுக்கு எல்லாரும் வெளையாடுறாங்களே வெளயாடுனா என்ன தப்பு ஆயிர போதுன்ற மாரி நம்ளுக்கே தோணுது சோ இந்த பிறந்த நாள பொறுத்த வரைக்கு நீங்க கொஞ்சோ யோசித்து பாருங்க தோழி நம்ளோட காலகட்டத்துலலா வந்து பாத்தீங்னா இந்த பிறந்த நாளை வந்து பாத்தீங்னா நம் பெற்றோர்கள் வந்து பாத்தீங்னா கேக்கு கூட நம்ளுக்கு கட் பண்ண மாட்டாங்க நம் காலையில் எழந்தவுடன் நா இப்ப எப்டி நா பின்பற்றனோ அதே மாரிதா நம்ம பெ பெற்றோர்களு வந்து பாத்தீங்னா அந்த காலகட்டத்துல ருக்க பெற்றோர்கள்லா வந்து ஆ காலையில் ஃபஸ்ட்டு ஆ கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் இருக்க பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குனா அதுல நம்ளுக்கு ஒரு சந்தோஷம் கெடைக்கும் அந்த பெரியவர்கள் வந்து பாத்தீங்னா நம்ளுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு பத்துரூவா இருவதுரூவா இல்ல ஒரு அம்பரூவா சொல்லுங்க அது கொடுக்கும் போது நம்ம இன்னைக்கு பிறந்த நாள் பாட்டி வந்து நம்ளுக்கு இவ்ளோ குடுப்பாங்கன்றத யோசிக்கும் போதே நம்ளுக்கு வந்து பாத்தீங்னா அதுதா அந்த காலத்துல இருக்க நறைய பேருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாவு ஒரு நெகிழ்ச்சியாவு இருந்துச்சு ஆனா இப்பருக்க புள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்னா ஆ காசு வந்து முக்கியோ கெடையாது அந்த காசை கரைப்பது எப்புடி என்றுதா நறைய பேர் கொழந்தைங்கள் வந்து பாத்தீங்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்னா கத்துருக்காங்க நம் பிறந்த நாளா நம் நம்மளோட பெற்றோர்கள் வந்து இங்க கூட்டு போவாங்க அங்க கூட்டு போவாங்க நம்ம நல்லா ஊர் சு த்தலா அப்டின்ற மாரிதா இப்ப இப்பருக்க காலகட்டத்துல கூட ந நெனைக்கறாங்க பிள்ளைகள் நறைய பேருக்கு அது பிள்ளைங்களுக்கு சொல்லி நம்ம ஒரு இதுவு தப்பு கடையாது தவறு கடையாது ஏனா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்னா நறைய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்னா ஆ பிறந்த நாள் ன்றது நம் கண்டிப்பா அது கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தா நா அத இல்லன்னு சொல்லல மறுக்கவே இல்ல ஆனா அந்த பிறந்த நாள் எப்புடி கொண்டாடணுனு ஒரு முற இருக்குல தோழி கண்டிப்பா அந்த முறைப்படி தான நம்ம கொண்டாடணு அது தவிர ஆடம்பரமாக தா இப்ப ருக்க பெரிய எல்லாமே வந்து பிறந்த நாளை கொண்டாட்றாங்க தோழி
ஏனா இப்ப ஆடம்பரம் கண்டிப்பா இப்ப ஏனா ஆடம்பரம் றது வந்து நம்ம செலவு வந்து ஒரு நாள் நம்ம செலவு பண்றதுக்காக வந்து நம்ளோட நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ளோட உழைப்புகள் எல்லாமே வந்து வீணா தான போது அது நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம இப்ப உறவினர்களுக்கா இருக்கட்டு இப்ப எவ்வளவோ பேர் வந்து நம்ளுக்கு அடுத்த வேல உணவுகளுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுதா இருக்காங்க ஆ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஒரு வேள வந்து சாப்பாடு கூட வந்து நம்ம வாங்கி குடுக் க்லா ஏனா அது வந்து ரொம்ப ஆ நல்ல விஷயமா இருக்கு கு ஏன்னா இப்ப நெறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து இப்ப நண்பர்கள் எல்லா இருப்பாங்க அவுங்க கூட எல்லாம் போயிட்டு வெளியில போயிட்டு உணவு உண்றது அவங்களுக்கு வாங்கி குடுக்கறது இதெல்லாமு நல்ல விஷயம் தா நா இல்லன்னு சொல்ல வரல ஆனா வந்து அத நண்பர்கள்ன்றவங்க எல்லாருமே வந்து அஹ் ஏற்கனவே அந்த பொருட்கள சாப்ட்டவங்கதா நீங்க எல்லாருமே அந்த விஷயங்கள நம்ப பண்ணிட்டுதா இருக்கோ அவங்களுக்கு அந்த பொருள் எல்லாமே வந்து தேவைக்கு அதிகமா கெடைச்சிட்டுதா இருக்கு இப்ப தேவைக்கு அதிகமா வந்து கெடைக்காத விஷயங்கள் வந்து எவ்ளோ எவ்ளவோ குழந்தைகள் வந்து நெறைய விஷயங்கள சாப்டாம இருந்திருப்பாங்க இப்ப நெறைய பேர் வந்து வீடு கூட இல்லாம ரோட்டோரங்கள்ல வந்து ஒரு குடிசை போட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க அ அது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இப்ப நீங்க அவ்ளவு செலவு நம்ம பண்றதுக்கு வந்து ஒரு மு மூட்ட அரிசி எடுத்து குடுத்தோனா கூட அவுங்களுக்கு சாப்பாட்டுக்காக வந்து அது உபயோகப்படு இல்லையா நீங்க சொன்ன விஷயங்கள்ல வந்து இது ஒரு நல்ல வி விஷயம் தா ஏன்னா நம்ம முடிஞ்சளவு வந்து அனாவசியமா வந்து நம்பளோட பிறந்த நாளுக்குன் நம்ம செலவு பண்ணாம நம்ம முடிஞ்சளவு சிக்கனமா வந்து செலவு பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நெறைய பேருக்கு வந்து சிக்கனமே வந்து தெரியறதில்ல ஏன்னா வந்து இப்ப பெற்றோர்கள் வந்து அவுங்களுக்காக எல்லாமே பண்ணி சேத்தி வச்சிருப்பாங்க அப்டி இருந்தாலும் நேறைய பேர் சிக்கனமாதா இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த சிக்கனம்னா என்னன்னே தெரியாம வளந்துட்றாங்க சிறு வயதுல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து எல்லாமே இருந்தாலையுமே வந்து நமக்கு எல்லா பொருள்களும் வந்து வாங்கி்க் கொடுக்க மாட்டாங்க சில பொருள்களதா வாங்கிக் கொடுப்பாங்க அதுவும் அந்த அப்பல்லாம் பாத்தீங்கன்னா துணி எடுக்கறதே வந்து நமக்கு தீபாவளி பொங்கல் ஆ பிறந்தநாள் இதுக் கு மட்டும்தா வந்து நமக்கு துணி எடுத்துக் குடுப்பாங்க ஆனா இப்ப இருக்கற காலகட்டங்கள் எல்லா அப்டி இல்ல இல்லைங்களா துணின்றது வந்து தேவைக்கு அதிகமா வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கற ஒரு காலகட்டமாதா இப்ப மாறிடுச்சு பிள்ளைகள் வந்து அத பாத்தா எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒடனே போய் வாங்குறது இது மாதிரி விஷயங்கள் எல்லா வந்து பிள்ளைகள் இப்ப பண்ணிட்டுதா இருக்காங்க இப்ப குழந்தைங்களுக்கு வந்து எது தேவை எது தேவ இல்லை அப்டின்றதையே வந்து தெரியாமதா இப்ப குழந்தைங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு குழந்தைக சிறு பருவத்தில இருந்தே பிள்ளைகளுக்கு வந்து இந்த சிக்கனத்த நம்ம சொ சொல்லிக் குடுத்தோம் அவுங்க ஒரு பொ பொருள் கேக்குறாங்க அப்டின்னா நம்ம ஒடனே வாங்கி கொடுக்காம ஆ இப்போதக்கி காசு இல்ல இது மாதிரி விஷயங்கள சொல்லிட்டு பொறுமையா நம்ம வாங்கி கொடுக்கும் போது அவுங்களுக்கு அதனோட அருமைகள் வந்து புரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கும் இதே அவுங்க கேட்ட ஒடனே நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுத் க்குறோன்னா அத வந்து அவுங்க பாதுகாத்து வச்சுக்க மாட்டாங்க ஆ அதனால வந்து அவுங்களுக்கு சிறு வயதுல இருந்தே நம்ம சொல்லிக் குடுத்து சொல்லிக் குடுத்து வரும்ன்ற போது அவுங்களுக்கு வந்து தேவ இல்லாம நம்ம செலவு பண்ணக்கூடாது எந்த விஷயத்துக்காக பண்ணனும் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள் எல்லாமே அவுங்க கத்துப்பாங்க பெரிய இந்த நாள்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தா அத வந்து நம்ப முடிஞ்சளவு நம்ப பெற்றோர்கள் விடவோ நம்ம உறவினர்கள் கூடவோ நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ப கொண்டாடலாம் அவங்க வாழ்த்துற வாழ்த்துக்கள்தா வந்து நமக்கு நம்ப வந்து எவ்ளோ வருடங்கள் ஆனாமே நம்ம நல்லா இருக்க நல்லா இருப்போம் இப்ப நண்பர்களுடன் போகும் போது அவுங்களுக்கு உணவு வாங்கிக் குடுப்போம் அவுங்க சாப்டுவாங்க ஆ சில விஷயங்கள் வந்து நமக்கு வாங்கி குடுப்பாங்க அது அதோட வந்து அந்த நாட்கள் வந்து நமக்கு முடிஞ்சுரும் அந்த வாழ்த்துக்கள் என்றது வந்து கெடைக்காது யார்கிட் னும் அதுக்காக தார வந்து கெடைக்கும் போது வந்து ஆ நமக்கா இருக்கட்டும் நம்மளோட குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அது வந்து ஒரு நல்ல விஷயமாதா வந்து இருக்கும் அதனால முடிஞ்சளவு வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்லயே நம்ம பெரியவர்கள் எல்லாம் கூப்ட்டு சமைச்சு குடுக்கறது இல்ல அப்டி இல்லன்னா உணவுக்காக ரொம்ப பேரு வந்து ஆ இப்ப இந்த காலத்துலயும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லங்களா அவுங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி குடுக்குறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும் போது வந்து நமக்குமே ஆ நல்லா இருக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்குமே வந்து நல்லா இருக்கும் முடிஞ்சளவு வந்து வந்து நம்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இது மாதிரி ஆ ஒரு ஒரு நாலு அஞ்சு சாப்பாடு நம்ம ஹோட்டல்லயே கூட வாங்கி அவுங்களுக்கு வந்து நம்ம குடுத்துட்டு கூட வந்தோம் அப்டின்னா அது நமக்கும் ஒரு மன நிறைவா இருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம் இன்னக்கி அப்படின்ற ஒரு மன நிறைவு வந்து அன்னைக் னக்கி அந்த நாள் முழுக்கவே நமக்கு வந்து கெடைக்கும் நம்ம மனதுல இருக்கிற பாரங்கள் எல்லாமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கே வெட்டுறது இது மாதிரி நண்பர்களோட வெளியே போறது இது மாதிரி ஒரு அந்த அந்த பிறந்த நாளுக்காகவே வந்து ஒரு நாலாயிரம் அஞ் அஞ்சாயிரம் செலவு பண்ணனுமான்னு கேட்டா வேண்டா எதுக்காக நம்ம செலவு பண்ணனும் அந்த நாலாயிரம் அஞ்சாயிரம் வச்சிட்டு நம்ம எவ்வளவு நாள் வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து ஓட்லான்றது வந்து அவுங்க கணக்கு போட்டு பாத்தாங்க அப்டின்னா அவுங்களுக்கு தெரியும் அவுங்களுக்குன்னு ஒரு பக்குவம் வர வரையும் அது கஷ்டம் ஆனா பக் கோவ வந்தாலுமே வந்து சில பேருக்கு அது தெரியறதுல்ல ஏன் அப்டின்னா அவுங்க கஷ்டப்படாம வீட்ல வளத்துர்றாங்க அங்க போகும் போது அவுங்க அந்த அந்த வீட்ல இருக்கிற கஷ்டத்த புரிஞ்சுக்காமையே வந்து அவுங்க இங்க இருந்த ஆடம் ம்பரத்த அங்கேயுமே போயிட்டு ஆ நடத்தணும்னு நெனக்கிறாங்க அதனால நெறைய பிரச்செனைகள் எல்லா வந்து சந்திக்கக்கூடிய காலங்கள் எல்லா வந்துக்கிட்டு இருக்கு அதனால முடிஞ்சளவு வந்து ஆ நம்ப பிறந்த நாள வந்து நம்ம வீட்லயே வந்து பெரியவர்களோட பெரியவர்களோடவோ நம்ம திருமணம் ஆயிட்டா கணவர் கூடவோ வீட்ல இருக்கிறவங்க கூடமும் வந்து அவுங்ககிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செஞ்சு அவுங்ககிட்ட குடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஆ இருக்கறதே ஒரு நல்ல விஷயம்தா அதே மாதிரி நம்ப இப்ப இங்க மா கல்யாண திருமணத்துக்கு அப்புறம்னா நம்ம அம்மாக்கிட்டயும் போய் ட்டு அங்கேயே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவுங்கள பாத்துட்டு அவுங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்ல வர்றது வந்து நல்ல விஷயமா இருக்கும் இத பத்தி நம்ப பேசுனோம் அப்டின்னா நம்ம பேசிட்டேதா போற மாரி இருக்கும் ஏன்னா இத பத்தி செலவுகள வந்து நம்ம சொல்லணும் அப்டின்னா அது வந்து நம்மளால லே ஒடனே ஏ பேச முடியுமானு கேட்டா கண்டிப்பா முடியாது நெறய விஷயங்கள் வந்து இருந்துகிட்டேதா இருக்கு அதனால வந்து நம்ப இத பத்தி இன்னொரு நாளைக்கும் பேசலாம் ஏன்னா இந்த ஆடம்பரத்த தவிர்த்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு ஒரு மன நிறைவான அந்த நாள் முழுக் இருக்கவே இருந்துரும் அதனால முடிஞ்சளவு இந்த ஆடம்பரத்த தவிர்த்துட்டு இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா நல்லா இருக்கும் இது எனக்கும் சில வேலைகள் இருக்கு நம்ப இத பத்தி இன்னொரு நாளைக்கு வந்து தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்